ஹலோ
ஹலோ கேக்குதா ம் ம் கேக்குது வணக்கம் தோழி
வணக்கம் வணக்கம் வணக்கம்
ம் என்ன பண்றீங்க
நா சும்மா இப்ப மொட்டமாடில காத்து வாங்கிட்டு இருக்குறே
ம் இல்ல என்ன ஒர்க் பணறீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா எம் காம் படிச்சிருக்கே
சூப்பர் நா பிகாம் முடிச்சிருக்கே
இப்பதா முடிச்சிங்களா
ஆமா ஆமா
ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணதா பிளான் இருக்கு
இன்னைதா போயிட்டு எம் பி ஏ கரஸ்ல அட்மிஷன் வாங்கினு வந்தே
சூப்பர் சூப் பர் ஆ எம் பி ஏல என்ன படிக்கலட்டு ஒரு திங்கிங்
டர் மேனேஜ்மெண்ட் படிக்கலானு இருக்கே
நியூவா எதுனா வந்திருக்கா
எச் ஆயர் மேனேஜ்மென்ட் ஹியூமன் ரிசிஸ் மேனேஜ்மெண்ட்
ஆ அது தெரியு ஹூமன்ஸ் ரிசோர்ஸ் மார்கெட்டிங் அது ஃபினான்ஸ் அந் சப் அக்கௌண்ட்ஸ்
ஆ ஆமா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க டீச்சர் ஆகணுனு படிச்சீங்களா
சச்சச்சா அப்டில்லா கெடையாது அந்த ஒரு இன்டென்ஷன்ல எனக்கு கெடையாது
ஆ அப்போ எம் காம் எந்த இது இல்ல எந்த இது
நான் எம் காம் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌவுண்ட் அண்ட் பினான்ஸ் அந்த இது சூஸ் பண்ணி நா படிச்சே ஓகேங்களா என்னோடைய ஃபேமி அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னோட சிஸ்டர் எல்லா வந்து டபுள் டிகிரி வச்சிருக்காங்க
ம்
நீயு வந்து டபுள் டிகிரி படிக்கணு அப்டின்ட்டு சொன்னாங்க
அனால நீங்களு ஏதோ ஒரு டபிள் டிகிரி படிச்சி முடிச்
ஆமா என்னோடது ஆமா நா ஃபஸ்ட் எம் பி ஏ தான் ஜாயின் பண்ண எம் பி ஏ ஜாயின் பண்ண எனக்கு அந்த காலேஜோட அட்மாஸ்பியர் அந்த எனக்கு வந்து புடிக்கல ஒரு மாதிரியா எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது அனால எனக்கு புடிக்கல சேரி ஓகே அப்டின் ட்டு ஆமா அதனாலே வந்து ஆறாயிறூபாய் குடுத்து ஒரு அப் அப்ளிகேஷன்லாம் வாங்கி இது பண்ணியாச்சு
ம்
அப்ளிகேஷனும் ரிட்டர்ன் காசு தர்ல சேரி ஓகே ஓ விடுங்கடப்பா அப்டின்ட்டு எனக்கு புடிக்கல அப்டின்னு அதுக்கப்பறோ நான் எம் காம் மே நா ஜாயின் பண்ணிக்கிறேன் எப்டி இருந்தாலும் எம் பி ஏ ல வந்து செ செகண்ட் இயர்ல சூஸ் பண்றதி எம் காம் ல வந்து நான் பர்ஸ்டே வந்து ஸ்டார்டிங்லருந்து ஒரு சப் இது சூஸ் பண்ணி படிக்க போற இதுதான் வித்தியாசோ அப்டின்ட்டு நா வந்து இதே நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன்
அவ்ளோதான் அம் அதுக்கப்பறோ சேரி சொல் ட்டு பாங்கிங் எக்ஸாம் எழுதலாம்ட்டு கோச்சிங் கிளாஸ்ல்லாம் போயி பார்த்த பாத்ததுக்கு அப்பறோ தான் தெரிது அது வந்து பாத்தீங்கன்னா எ இப்ப வந்து டி இது படிக்கிறாங்களே இன்ஜினியர் படிக்கிறாங்களா ஆப்டிடூட் ரீசனிங் அப்டின்ட்டு ஒரு எக்ஸாமே அதல்லாம் அப்பமே வந் ஃபோர் இயர்ஸ் பண்றத்து ஆனா நான் என்ன நனச்சன்னா பி காம் ஸ்டூடெண்ட் இந்த அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த பேங்க் கி ஃபீல்டு கரக்ட்டா இருக்கும் நான் வந்து இமாஜினேஷன் பண்ணது காஸ்ட போட்டு ஃபினான்ஸ் அக்கவுண்டு அது போல அக்கௌண்ட்ஸ் வரும் டாலி பண்றது தான ப்ராஃபிட் அன் லாஸ் தான அப்டின்ட்டு நான் போன அவனுங்க பாத்தீங்கன்னா இந்த பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு படிக்கிற மேக்ஸ்சு டென்த்ல இருந்து வ வந்த மேக் ஸ்சு அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா அ இது அந்த காலேஜ்ல வர இதுவு அதெல்லாம் வந்து பாத் மேக்ஸ்சு இதெல்லாம் பாத்ததுக் அப் பறோ பாத்தா அ தப்பாவே இ நானே பப்ளிக் டென்த் பப்ளிக்ல வந்து பாத்தன்னா எல்லாத் திலியு எழுவது எண்பது மேன் மேக்ஸ்ல மட்டும் தேட்டி பைவ் மார்க்கு என்ன கூட்டு வந்து மேக்ஸ்ல உக்கார வச்சி அதுக்கப்பறோ நா என்ன நெனச்சே கேஷ்லா குடுப்பாங்க அப்டின்னு நினச்ச அதுக்கப்பறோ தான் எனக்கும் யோசி ச்ச கேஷ்லா குடுத்தா இங்க இருக்க எல்லாரும் பாஸ் ஆய்டுவானங்களேடா அப்டின்ட்டு மைனஸ் மார்க் எ அது இது தப்பானா எனக்கு வந்து இப்ப வந்து நம்ம பிகாம் ஸ்டூடெண்ட்டு கேஸ் யூஸ் பண்றோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா சம்ச்சும் கோல்சி இது பண்ணுவோம் எல்லாத்துலயு ஒரு எ எண்பது தொண்ணூறு அதுக்கு மேல அந்த மார்க் ரேஞ்ச் வந்து சென்டம் கூட அ அ வெச்சிருக்கேன்
ஆனா இது பா க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா யார்ரா சொன்னது பி காம் க் பேக்கிங்கு இது தொடர்பு இருக்குன்ட்டு தொடர்புல்லாம் இல்லடா ரெண்டுமே கள்ள தொடர்பு அது போலதான் சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்பன்ற போல அதுக்கப்பறோ நம்மளுக்கு இது செட் ஆகாது அதுவரைக்கும் நான் வெளியே வந்தேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபிரீலான்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்டியே கிளாஸ்சு இன்னொரு கிளாஸ் போய்ட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன வரும்ன்ட்டு அதுக்கப்பறோ ஒரு வருஷ கழிச்சிதா வந்து தெரிஞ்சிதே
ஸன லேட்டாலே இதெல்லாம் போலாம்ங் இருக்காங்க
அக்சல் தாலி அது நீ பேசிக் வந்து ஆமா எம் எக்ஸ் வேர்தா அது வந்து பேசிக் வந்து நீ க த்துக்கலா ஆனா இப்ப நீ வந்து ஏ என்ன நெனைக்கிறே என்ன ஸ்கோப் அப்டி இருக்கு அப்டின்னா
ம்
ஏ இக்குதா ஸ்கோப் ஆ ஓபன்னப்பாவே சொல்ல ஏன்னா
இப்ப நம்மளுக்கு ஒன்னு பண்ண முடியாது இப்ப நம் இப்ப அதுக்குன்னு நம்ம இன்ஜினியர் படிக்க முடியுமா
இன்ஜினியரிங் கெடையாது இப்ப அதுக்குன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏ ஐ க்கு வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு
மிஷின் லேபா
ஆமா நா உனக்கு புரியுதா கோர்ஸா இருக்கு பாத்தியா ஒன் இயர் கோர்சஸ் சிக்ஸ் மந்த் கோர்சஸ்லா
ஆம்மம்மா
அத நீ பினிஷ் பண்ணிப்பாரு எக்ஸ்டா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கோ இங்கிலீஷ் ஃப்ளுயண்ட்டா கம்யூனிகேஷன் பண்றளவுக்கு கத்துக்கோ
ம்
ஓகேவா இதால நீ கத்துக்கிட்டு ஹூமன் ட்ரெஸ் நீயே சம் இல்ல உனக்கு எச் ஆர் ஆகணு அப்படின்னு ஒரு ஆச இருக்குன்னா அதுக்கே அ மாரி படி அதுக்குள்ள போற மாரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ்கல்லா ட்ரை பண்ணிப்பாரு
எச்சாரவா
ஆமா எச்சாரா போகணு அப்படின்னுட்டு உனக்கு ஆச ஏன்னா இப்ப வந்து என்ன பாத்த இருக்கன்னா எம் பி ஏன்ற து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரு வந்து பாத்தீங்கன்னா பஸ்டு ஒரு சிகஸ் இர் செவன் இயர் முன்னாடி வந்து எம்பியே சொல்லும்பொழுது எம் பி ஏ படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தோணு ஆமா பெரிய படிப்பனு இப் போ யாருக்கேட்டாலு எம் பி ஏ அப்படி சொல்லும்பொழுது எம் பி ஏவா அப்பின்ற மாரிதா ஒரு நார்மலா எனக்கு பீல் ஆகு
ஆமா இப்ப அப்பெல்லா வந்து நீ டென்து டுவெல்து பாஸ் ஆதே கொஞ்ச கஷ்டோ ஆனா இப் போ வந்து இப்பல்லா சும்மா எல்லாருமே பாசகுறோ இப்ப வந்து அப்பல்லா நெறைய பேரு பெலவாங்க இப்பல்லா வந்து எல்லாருமே பசங்க ஏதாச்சு பண்ணி போறாங்கன்னு சொல்லி பசங்க ப டென்த்தது சும்மா இப்போ ஒரு பப்ளிக்ல ஒரு பப்ளிக் மாரி இல்ல இப்போ நார்மலே போ டிகிரியே இப்போ சும்மா போங்க எல்லாருமே டிகிரி ஏ ப்ரெண்ட்லா படிக்கெ மாட்டா அவனு பினிஷ் பண்ட்டா பீ காம்மே காலேஜே வர மாட்டா வேலைக்கு தா போவா
ம் இப்போ உனக்கு ஒரு விஷய அதுலந்து என்ன புரியுதுனா ஃபஸ்ட்டு ஆ இப்போ நம்ம ப்ரொஃபர் சார்ஸ்யே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க நாங்களா படிக்கும்போது ரொம்ப கஷ்டோ அந்த மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தவங்கதா பாஸ் ஆவாங்க பர்சன்டேஜ்ல இருந்து எல்லாமே கம்மி ரொம்பவே இதுவாருக்கு மா பாசாவத்தே ரொம்ப கஷ்ட அப்பல்லா சொல்லுவாங்க இப்ப நம்ம நார்மலா எழுதனாலே வந்து பாஸ் பண்ணிறாங்க சா அப்டியே மேலோட ச கரெக்ஷன் பண்ணி இது பண்றாங்க ரீவேல்யூஷன் போட்டா கூட பைல் எதன சம் திங் ரீவேல்யூசன் போ டபுள் மனக்கு நம்மளுக்கு வந்து சம்திங் வரு ஆமா வருது அதனால நா சொல்ற என்னனா நீ படி எம் பி ஏ படி தாராளமா படி ஒன்னு பிரச்சனை கெடையாது ஆனா எ பி ஏ படிச்சுக்கிட்டு இப்ப நீ கரஸ்ல போட்டிருக்க இன்னி எக்ஸ்ட் இப்ப வந்து பாத் தினா ஒரு வருஷத்தோட இதுதான இப்பது ஒரு செமஸ்டரு போய் ஏழுது போற அதாவது ரெண்டு செமஸ்டர் ஓ இதுதா வந்து கரஸ்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆ என்னோட ப்ரெண்ட்லா வந்து எம் காம் போட்டவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் சேத்தா எழுதுவாங்க அது போல வந்து நீ யூனிவர்சிட்டி பொறத்து இருக்கு ஓகேவா அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க பாரு நீ எப்பிர்ந்தாலு வீட்லர்ந்து நீ ஒர்க் பண்ண போறியோ இல்ல வந்து கரஸ்லந்து நீ படிக்கிற அந்த டைம்ல வந்து என்ன இப்ப ஸ்கோப் இருக்குன்டு தேடி கண்டுபிடி தேடி கண்டுபிச்சு ஒனக்கு எதுல வரு அப்டின்ட்டு நீ ஸ்ட்ராங்கா இருக்க அத கண்டுபுடி பஸ்ட்டு கண்டுபுடிஸ்ட்டு போ நானு படிச்ச நானு கரஸ் போட்ட நானு இது பண்ண அப்டி மட்டு இருந்ரியே இருந்துராதா எதனா ஒன்னு ஜாப் ல போய் ஸ்டேப்ளா நிக்கிற மாரி நீ இது பண்ணு உனக்கு யூமன் ரிசோர்ஸ்க் தா போனு எச் ஆர் போனு அப்டின்னா எச் ஆர் சர்ச் பண்ணு இன்டன்ஷிப்லா போ சும்மா ஏனா பி காம் இருக்கு அது எச் ஆர் ட்ரைனிங்லே அதனா வந்து இது பண்ணுவாங்க சும்மா கம்பெனிக்குலா போய் பாரு தெரிஞ்சவ்ங் கிட்ட கேளு கேகற்துக்கு மட்டு கூச்சமே படாத ஓ கேவா இது வந்து நான் எல்லார் கிட்டயு சொல்ற ஒரு விஷ்யோ அவுங்க என்ன தப்பா நென்ச்சு பாங்ளோ தா சரியா நென்ச்சுப்பாங்ளோ அப்புலா இது பண்ணாத கேகற்துக்கு கூச்சமே படாத யாரு கிட்டனா ஒனக்கொரு கேள்வி அப்டின்னா தைரியமா போய்
ஓகே ஓகே
ஓகேவா ஒனக்கு டவுட்டு யார் கிட்ட இருந்தாலு கிளியர் பண்ரு செரி தப்பு நெக்ஸ்ட்டு
ஓகே ஓகே ஓகே இப்ப அதுதா என்ன பிளான்னு தெரிலயே அதுதா
ரொம்போ கொழம்பிக்காத ரொம்பவே எப்டி சொல்றது நீ இப்ப போட்டுட்ட ஒரு டிசிஷன் எடுத்துட்ட இப்ப நீ எம் பி ஏ போய் ஜாய்ன் பண்ணிட்ட நீ ஹியூமன் ரிசோர்ஸ் படிக்க போறன்ட்டு கிளியராவு இருக்க அப்டி இருக்குமோது நீ ரெக்லரா காலேஜ் போறது கெடையாது
ஆ
அப்டி இருக்குமோது நீ சர்ச் பண்ணு உனக்கு என்ன வேணு அப்டின்ட்டு சர்ச் பண்ணு இப்ப இந்தே அ கரஸ்ல போறதுனால இப்ப என்ன பண்ண போற அப்டின்ட்டு டெய்லி ரொட்டின்ல சர்ச் பண்ணி என்னென்ன புக்ஸ் இருக்கு என்னென்ன படிக்லா அப்டின்ட்டு பிளான் பண்ணி பண்ணு அவுளோதா
அதுதா என்னன் பாக்கணு ஃபஸ்ட்டு இப்ப எம் பி ஏ போட் டு வந்து சும்மா இப்ப எனுகு பேசிக்கா ஒரு கம்ப்ட்டர பத்தி கொஞ்சு லட்டா தெஞ்சுகுனு
அதா பேஸி க்கு கம்ப்யூட்டர் அப்டின்ட்டு நீ போய் எம் எஸ் பேசிக் அ இதுவுனாலே வந்து பாத்தீனா எம் எஸ் இது வேஸ் ஹாஃப் அந்த இது எல்லாமே வேர்ட் டு எல்லாமே வந்து எக்ஸ்ட்டு எக்செல்லு எல்லாமே இன்க்ளூட் ஆகு பேசிக் கத்துக்குணு அப்டினுமோது பேசிக் கத்துக்கோ டைப் ரைட்டிங்கு முடிச்சிருக்யா இந்த லீவுல டைப் படி டைப்பி டைப்ரைட்டிங் வந்து பாத்தீனா கத்துக்கோ ஏனா கொஞ்சோ ஸ்பீடு டைப்ரைட்டிங்னா வந்து பாத்தீனா ஒனக் ஸ்பீட்லா கொஞ்சோ வேணு அப்பினா டைப் ரைட்டிங்லா கத்துக்கோ
ம்
இத வந்து இதுன்னு இதெல்லா வந்து பாத்தனா உண்ம்யா வந்து யூஸ்ஃபுல்லான இது நீ மிஷின் லேனிங் மட்டு ஏனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் ஃபுல்லா ஏ ஐ பத்தி தா போறாங்க படிக்குறாங்க அதுல வந்து என்ன கோஸ் இருக்கு அப்டின்ட்டு பாரு அத பாத்துட்டு அத போட்டு படி
மிஷின் லாபா
மிஷின் லேர்னிங் ஏ ஐ ஆர்டிஃபிஷியல் இன் டெலிஜன் மிஷின் லேர்னிங் அது மாரிலா வந்து கோர்ஸ் இருக்கு நீ எதனா வந்து இப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போற அப்டின்னா வச்சுக்கோ அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்லயே வந்து பாத்தீனா ஏ ஐக்கு எதனா சம்மந்தபட்டு படிக்கிறதுக்கு எதா கோர்சஸ் இருக்கா அப்டின்ட்டு அந்த சாரு கிட்ட உக்காஞ்சு கேட்டு பாரு இல்லயா ஒரு நாலஞ்சு கம்யூட்டர் சென்டர்ஸ்லா ஏறி எறங்கி இது போல எதனா ஸ்கோப் இருக்கா படிக்கதுக்கு அப்படின்ட்டு கேட்டுப்பாரு உண்மையா பைத்தானு ஜாவா இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீனா ஏ ஐயே பண்ற மாரி ஆயிச்சு
ஓ
இன்னிமே நீ அதுக்கு வந்து என்ன அது அத வச்சு நம்ம என்ன பண்ண முடியுன்ட்டு மட்டு நீ பாரு
மிஷின் லேர்னிங் ஓகே ஓகே அதா அதிகே அதிகே அது என்னன் பாக்கணு அதுக்கு நம்ம என்ன பண்லா
ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்ல நீ போய்ட்டு சாட் ஜிபிடி கிட்டயோ கூகுள் கிட்டயோ எது கிட்டயோ பொயிட்டு ஏ ஐ பத் த்தி நா படிக்கணு இது மேரி என்னென்ன கோர்சஸ் இருக்கு எங்க எங்க இருக்கு சென்னைல இரு க்கா தாம்பரத்துல இருக்கா நீ எந்த இருக்க பிளேஸ்ல இரு க்கியோ எந்த எத்துல இருக்கு அப்டின்ட்டு சர்ச் பண்ணு எவ்வளோ ஃபீஸ் ஆகுன்ட்டு பாரு இதுல்லா என்னால முடியுமான்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாரு அத பத்தி ஃபர்ஸ்ட்டு டீட்டெயில் மட்டு மேலோட்ட பாத்துட்டு உனக்கு புடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்ட்டு அ தோணிச்சுனா மட் டோ அந்த எடத்துல போய் பாத்துட்டு கேட்டுட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோ ஓகே ஓகே ஓகே ம் அவ்ளோதா போய் டிக்லா தேவயில்ல வயசு இருக்கு எல்லாருக்கு ஆனா வந்து படிக்கிற இதுல மட்டு இது ஃபோக்கஸ் பண்ணி
இல்ல இது மாரி சொல்றதுக்கு ஆள் இல்ல இப்ப இத பண்ணி நம்புளுக்கு என்னனா எ ஃப்ரெண்டுலா எம் பி ஏ முடிச்சிருக்காங்க என்னோட பிரதரோட ரெ ஃப்ரன்டெல்லா செரி எம் பி ஏ முடிடா எம் பி ஏ முச்ட்டு நீ ஒரு வேற்ஹவுஸ்ல போயிட்டு ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணு கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் வரு
ம்
அப்டின்னு சொன்னாங்க சரி நானு எம் பி ஏ போட் டு சரி ஒரு டூ டூ இயர்ஸா போய் கம்பனியில ஒர்க் பண்லா
ஆ
அப்புறோ கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்பறோ நீ வேற எங்கனா கம்பனில போய் தேடு அப்டினாங்க
அதா நா சொல்ற இப்ப நீ கம்பெனியில போய் ஒர்க் பண்றதுக் கூட வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணுல்ல ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றதுக் கூட ஃபஸ்ட்டு இத பேசிக் க முடி பேசிக் முடிச்சுட்டு அதுலயே வந்து சர்ச் பண்ணி பாரு நடுவுல எம் பி ஏ எக்ஸாம்ஸ் எழுது உனக்கு ஒரு மைண்ட் செட் வரு நெறைய பேரு கிட்டு என்ன பண்லா ஏது பண்லா அப்டின்ட்டு கேட்டுக்கோ ஆனா முடிவ நீ மட்டு எடு ஓகேவா
ஓகே ஓகே ஓ
ஓகே இப்ப முடிய போதுப்பா நா ஓகேபா
நன்றிங்க ம்